ஓ
கேக்குதா
ஆ
ஸ்டாட் மியூசிக்
சே ஓ தமிழ் மரப பத்தி நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல வந்து ட்ரெடிஷனல் எப்டி இருக்கு எந்தந்த மாரி ஃபெஸ்டிவல்ஸ்ல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க க
தமிழ்நாட்டில நெறைய நெறைய விதமான மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நெறைய விதமான கல்ச்சர் இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மொழி தா பேச
தமிழ்மொழி மட்டுந்தா பேசுவாங்களா
தமிழ்நாட்டுல தமிழ் மட்டுந்தா பே சுவாங்க இந்தியான்னு எடுத்தாதா அது ஹிந்தி அது மாதிரி நெறைய இருப்பாங்க ஆ அது தவிர வேற கண்ட்ரியில இருந்து வந்துருவாங்க தமிழ்நாட்டுல தமிழ் மட்டுந்தா பேச போங்க கேரளா பார்டருக்கு போன தா மலையாளம் பேசுவாங்க
ம் தமிழ்நாட்டுல நெறைய மக்கள் மலையாளம் கலந்து பேசியாங்க
அது ஒவ்வொரு ஒவ்வொரு எடத்தோட ஸ்லாங்கு அது மலயாள கலந்துன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு பிளேஸ்ல உள்ளவுங்க அவங் பேச்சு வித்தியாசமா இருக்கு இப்ப பிரிட்டீஷ் அம் இங்கிலீஷ் அமேரிக்கன் இங்கிலீஷ்ன்னுசொல்றோல்ல அதே மாதிரி தமிழ்லயுமே ஒவ்வொரு எடத்தோட பேச்சு வழக்கு வேற வேற மாதிரி இருக்கு
ம்
ம் இன்னாமா நிய்யு டேட் எக்ஸாம்க்கு பிரிப்பர் பண்ணலயா
ஆ
பி எட் முடிச்சிருக்கல்ல கெள் டெட் எக்ஸாம்க்கு பாக்கலால்ல
இப்ப ஏன் அத கேக் விதி
இல்ல தோணுச்சு வீடுல இருக்கிறதுக்கு கொஞ்ச ப்ரிப்பேர் பண்ணலால்ல டெட் இல்லனா டீ என் பி எஸ் சி பாக்கலா
சத்தியமா புரில
மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஆ பேசாம அஸ்ட்ராலஜிஸ்ட் ஆயிரு
அவரா அதா சொல்லி சரி நீங்க மரபுக்குள்ள மரபுக்கு உள்ளாடிவாங்க
மரபுக்குள்ள என்ன பேஸ்ரதுக்கு நெறைய விதமான மக்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அவங்களு ஒவ்வொரு கேஸ்ட்ட பொருத்து அவங்களோட கல்ச் து மாறு
அவங்க வந்து ஆ ஒரு யா அவங்க வந்து யாராவது வந்தாங்கன்னா எப்படி அவங்கள வந்து வரவேற்பாங்க எப்படி வந்து அவங்கள ஆ அவங்கள உபசரிப்பாங்க அந்த மாரி சொல்லுங்க
உபசரிக்கிறதெல்லா நல்லாதா உபசரிப்பாங்க முன்னாடி நல்லா பேசுவாங்க பின்னாடி போய் கழுவி ஊத் துவாங்க அதுதா ட்ரூ ஆனா வெளிய சொல்றது தமிழ் மண் வாழ வெக்கும் அப்டின் சொல்லுவாங்க
யாராவது வந்தா ஃபர்ஸ்ட்டு இப்டி வெல்கம் பண்ணுவாங்க தண்ணி குடுத் து வெல்கம் பண்ணுவாங்க இல்ல நம்ம சிரிச்சமுகத்தோட உக்காருங்க
இப்போ காஃபி டீ எல்லா போயி ட்ரெண்டிங்கா ஜூஸ் கொண்டு வந்தாச்சு ஏன்னா காஃபி டீ போட டைம் ஆகோ ஃப்ரிட்ஜில ஒரு பாட்டில் தோச அங்கே கூட்ருங்க எல்லாருக்கூ ஊத்தி குடுத்துர்லா உள்ள போறந்த வரைக்கோ வாங்க வாங்க நல்லா சிரச்சுட்டுதா கூப்டுவாங்க ஆனா போனதுக்கப்பறமே என்ன பேசுவாங்கன் அதுக்கப்பறோ ஒட்டு கேட்டதா தெரியு
ம் எப்டி இவங்கள இவங்க வீடுகளுகெல்லா போம்போது ஏதாவது வாங்கிட்டு போணுமா இல்ல அ நம்ம நார்மலா வெறுங்கை வீசிட்டு போனா போதுமா
வெறுங்கை வீட்டு போனோ போன பிறகு கலுவி ஊத்து வாங்க முழுமாடு மாதிரி ஒண்ணு ஏறி இருக் கா பாரு வீட்ல ஒரு கருங்கொலி அண்டம் கூட வாங்கி வரல அதெல்லா தருவாங்க எங்களுக் சில பேரு யோசிப்பாங்க அதா அவங்க ஒண்ணு வாங் கிட்டு வர்லே நம்ம எதுக்கு செலவு பண்ணணு ஆனா மோஸ்ட்டா எல்லா வீடுலக்கா காபி டீ எல்லா தருவாங்க அதே மாதிரி அவங்களு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்க எதாவது வாங்கிட்டு போனு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க வெறு ஸ்வீட்ட மட் டு வாங்கிட்டு போனீங்ன்னால கழுவிதா ஊத்துவங்க ஸ்வீட் டப்பாவையா
ஆமா செலர் வந்து ஆ ஜூஸ் வந்து குடிக்கேன்னு சொல்லி தர்ல ஜூஸ்ல ஏதாவது மிக்ஸ் பண்ணி எல்லா குடிக்க
அப்டியெல்லா குடுக்க மாட்டாங்க அது வந்து இப்பதா நெறைய ஆ ஹராஸ்மெண்ட்லா நடக்குது அந்த மாதிரி ஹராஸ்மென்ட்க்கு யூஸ் பண்றதுக்கு வேணா அந்த மறுப்டி கலந்து குடுப்பாங்க அத்த மாதிரி கோவத்துல வந்து யாரோ கலந்து குடுக்க மாட்டா
அ ரீசண்டா கொஞ்சோ டேஸ் முன்னாடி கொஞ்சோ இயர்ஸ் முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது இல்லயா கேரளால வந்து இப்டி ஒரு சம்பவம் நடந்தது அப்டின்னு
அதுவு ஒரு பொண்ண அவ மர்டர் பண்றதுக்கு வந்து எயிம் பண்ணி அவங்க அவ மர்டருக்கு எயிம் பண்ணி அவ வந்து குடுத்தது அதுக்கு அவ வந்து கிஃப்ட்டா கூப்ட்டு குடுக்கல
அது இங்க பேசுனா கரெக்டா இருக்குமா தெரியா
அதா சொல்றீங்ல்ல கெஸ்ட்டா கூப்டும்போது இதெல்லா கலந்து தரமாட்டாங்க
ம் அவங்களு கெஸ்ட்டா கூப்ட்டு ஆ அவங்ளு கெஸ்ட்டா கூப்ட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்டின்னு ஒரு நியூஸ் வந்ததுல அதா ஜூஸ்சுன்னவொனே அந்த
வந்து வேற மாதிரி அது ஏதோ ஆஸ்ட்ராலஜிஸ்ட் சொன்னத நம்பி அது மாதிரி பண்ணிட்டாங்க
கொஞ்ச நீங்க ஜூஸ்சுன் சொன்னொனே அது ஸ்ரைக் ஆச்சு
இப்போ வந்து எல்லாரு மே ஷார்ட் கட்ல தான போறாங்க அதனால காஃபி டீ எல்லா டைம் ஆகோ அதுலயே நறைய பேரு இப்ப வந்து டீ தோட்டுலரா இருக்காங்க அப்ப என்ன பண்ண முடியு எல்லாரு ஜூஸுக்கு மாறிட்டாங்க
ஏ வந்து ஏ வந்து யாராவ்து வீட்டுக்கு வந்தா அவுங்க வந்து ஃரூட்ஸ் கட் பண்ணி குடுக்லா இந்த மாரி ஹெல்த்தியா எதுவு தர மாட்டேங்கறங்க ஹெல்த்தியா ஃப்ரெஷ் ஜூஸ்
புள்ளியா குடுத்தா யாரு தின்னுவா இப்போ சின்ன பிள்ளைங்கலா வந்துருப்பாங்க சின்ன பிள்ளைங்கள கலர் கலர்ஸ் ஸ்னாக்ஸ் அட்ராக்ட் அ சின்ன பிள்ளைங்ளுக்கு கலர் கலர்ஸ் ஸ்னாக்ஸ்ஸு அது அவுங்கள அட்ராக்ட் பண்ணுமா இல்லனா ஃபரூட்ஸ் அட்ராக்ட் பண்ணுமா
இது வந்து பெரியவங்களோட தப்புதானே எங்க போனாலு இந்த மாறி கலர் கலரா டேஸ்டியா கிரிஸ்பியான ஃபுட்ஸ் எல்லா குடுத்து பிள்ளைங்கள அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு அதுக்கப்பறோ ஹெல்தியானது குடுத்தா அவுங்க எப்டி சாப்டுவாங்க ஸ்டாடிங்ல இருந்து எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் வந்து எப்பவுமே ஸ் இந்த மாறிதா குடுகறாங்க ஸ்நாக்ஸ் தா வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க புள்ளைங்கள புள்ளைங்க அத பாத்தொன்னே ஆ வித்தியாசமான ஃபுட்னு அதுக் அடிக் ட் ஆகுறாங் இப்பருக்க ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே ஃப்ரூட்ஸே குடுக்கலாமே
ஆமா நீங்க போற எடத்துக்கு நம் ஃப்ரூட்ஸ வாங்கி கொண்டு ஏதோ ஒரு புள்ளைட்ட சாப்ட குடுங்க இல்ல உங்க புள்ளைங்க அந்தமாதிரி வளத்திர்காங்க அப்போ ஸ்நாக்ஸே கண்ணுல காமிக்காம அப்டிலா யாராலயு முடியாது எந்த பிள்ளையு கலர்கலரா இருக்கறத பாத்துதா அட்ராக்டிவ் ஆகு நம்ம சின்ன பிள்ளையா இருக்
இப்போ வந்து பிள்ளைங்க அட்ராக்ட் டு ஆகிரதங்கறத விடைக்கு பிள்ளைங்களோட ஹெல்த் தானே முக்கியோ
ஹெல்த் முக்கியோ தா ஆனா குடுத்தா சாப்ட்ணும்ல இப்போ நம்ம குடுக்காம இருந்தாலு வெளிய கடைக்கு போபோது அவுங்க கலர் கலரா பாக்க தா செய்வாங்க
னாஸுங்க இ ஸ்நாக்ஸ் இருக்குங்கிங்றத பெருசா அந்த விஷ்யத்த காட்டாமல் இருந்தா
சில்ல மாத்திட்டாங்க அதெல்லா ஹெல்தி ஃபுட் இந்த ரொம்ப ஆ டீப் ஃப்ரையான ஃபுட்டு குடுத்து விடக்கூடாது சிப்ஸ்ஸு குடுக்கக்கூடாது ஹெல்தியாது ஃபுரூட்ஸ் அந்த மாறி தா குடுக்கறா நெறைய ஸ்கூல்ஸ்லயுமே பண்ணிட்டாங்க
அ அதுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்களே ஆ ஸ்நாக்ஸ்னா எங்களுக்கு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்ல முடியு ஃப்ரூட்ஸ்னா இருநூத்தம்பது ரூபா முன்னூத்தம்பது ரூபா ஆகுது
கேக்கு சிப்ஸ்ன்னா திண்ணு ஃப்ரூட்ஸ்ஸு வீட்
ஆ பிள்ளைக ஆ பேரண்ஸ்ஸூமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ட அ நீங்க வந்து எதுக்காக ஃப்ரூட்ஸ் கொண்டு வர கட்டாயப்படுத்றீங்க எங்களுக்கு ஓ ஒவ்வொரு நாளு முன்னூறு ரூபா நானூரு ரூபா எடுக்கறதுக் காசு இல்ல அதனால ஃப்ரூட்ஸ் வந்து எங்க பிள்ளைங்களுக்கு குடுக்க மாட்டோ
பாவப்பட்ட வீட்டுல இருக்கறவங்களுக்கு கஷ்ட தான
அப்டின்னு சொல்லியா அத பத்தி நீங்க என்ன நெனைக்கறீங்க
அஃபர் ட் பண்ண முடியாதவங்க அப்டி தா சொல்லுவாங்க அவுங்க வீட்ல கூப்டிட்டு போய் பனானா குடுத்தாவது வளத்துப்பாங்க
ஆ அவுங்க வந்து பனானா குக்கும்பர் இந்த மாதிரி கொஞ்ச கம்மியான ரேட்ல உள்ள ஐட்டம்ஸ் ஆவுது வாங்கி குடுக்கலாமே இது மட்டு இல்லாம வேற நெறையா
டக்குனு அவுங்ளுக்கு ஸ்ட்ரைக் ஆகாதுல்ல ஃபுரூட்ஸ்னு சொன்னா ஆப்பிள் ஆரஞ்ச அந்த மாறி தா யோசிப் பாங்க இப்ப ஆப்பிள் ரேட்டு ஆப்பிள் ரேட் ஆப்பிளுக்கு ரேட்டு ஒன்னோட இருக்கு
இல்ல கடலை பருப்பு வகைகள் இந்த மாரி ஐட்டம்ஸ் கொண்டு வர பிள்ளைங்களு இருக்காங்கல்ல அதுமே ரேட் கம்மி தானே அது மாதிரியு கொண்டு வர்லா
மேப்பி அவங்க பிள்ளைங்க சாப்டாதா இருக்கும் இல்ல அவங்க பா பேரண்ட்ஸ் வந்து வேல செய்ய முடிச்சு சொல்றா
இருக்கும் இதுனா பேக்ட் புட் தான வாங்கி பேக்கிட்ட கட் பண்ணி கட்டி வச்சு குடுத்தர்லா அதே காலையில எல்லாம அவங்க வேலை செய்து அவிக்கணு
அப்ப இப்படி எல்லா இவங்க சாப்பட மாட்டாங்க அப்டின்னு சொல்றத விட மே அந்த தப்பு எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் ஓடதுன்னு சொல்லலா அப்படிதான
ஆ கரெக்ட் தா ஆனா கம்ப்ளீட்டா பேரண்ட்ஸோடது மட்டுமே சொல்ல முடியாது இப்ப பேரண்ட்ஸ்
அப்ப பிள்ளைங்களு அதுல தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்ல வாரீங்களா நீங்க
பிள்ளைங்கள தப்புன்னு சொல்ல முடியா ஏன்னா பிள்ளைங்களுக்கு எது தப்பு எது கரெக்ட்ன்னே தெரியாதல்ல இப்போ பேரண்ட்ஸ் படிப்பும் வந்து நறிய பேரண்ட்ஸ் வந்து ஹெல்த் கான்சியஸா இருக்காங்க ஆனா ஹெல்த் கான்சியஸா இருந்தாலும் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்களே
ம் ஆனா மரபுபடி கிராண்ட் பேரண்ட்ஸ் தானே அ மரபு படிப்பாவு வந்து கிராண்ட் பேரன்ட்ஸ் தானே பிள்ளைங்களுக்கு நல்ல மரபுகள் அவுங்க அவங்க வந்து கடல உருண் ட பொரி உருண்ட இந்த மாதிரி எள் உருண்டைன்னு சாப்ட்டுட்டு ஆ அவங்க வந்து அந்த மாறி ஃபுட்ஸ் சாப்ட்டுட்டு வருஷத்துல ஒரு தடவ தீபாவளிக்கு மட்டு அதிரசம் முறுக்குன்னு பண்ணி சாப்பிடுவாங்க அது மட்டு தா அவுங்க சாப்ட ஆயில் ஃபுட்டு மரபு வந்தியா அவுங்க ஆ அடுத்தது தலைமுறையே
அவுங்க வந்து அந்த மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க ஆ பிள்ளை சின்ன பிள்ளை ஆசப்பட்டு கேக்குதா அப்ப எதுவா இருந்தாலும் வாங்கி குடுக்கணும் மோஸ்ட் ஆஃப் த கிராண்ட்
அப்போ அவுங்க அவுங்க அவுங்களுமே மடிக்காங்களா அவுங்களுமே வேல வேல செய்யறதுக்காக
அவுங்க வேல செய்ய முடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியா து அது ஒரு விதமான பாசத்த அவுங்க ஸ்நேக்ஸ்ல காமிக்கணும்னு நினைக்கறாங்க உங்க பாட்டி உங்க பாட்டி உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு கப்பு தண்ணியாவது தந்தாங்களா
இல்ல இப்போ வந்து ஏ வந்து அந்த அப்ப பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் அவுங்க வந்து எங்கையாவது இப்ப நம்ம அவுங்க கடல உருண்டை பொறி உருண்ட எள்ளு உருண்டன்னு செய்யறது நம்ம பாக்க முடியுதா யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்களே இருந்தா அடுத்த வீட்டு கதைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தானே உண்டு பண்ணியாங்க
அவுங்களுக்கு அது கொஞ்சோ இன்ட்ரெஸ்டிங்கா போயிகிட்டு இருக்கு அதனால அத பண்ணிட்டு இருக்காங்க
அப்ப யாருமே இப்போ பெற்றோரும் சரி பாட்டி தாத்தாவா இருந்தாலும் சரி யாருமே அடுத்த தலைமுறைய வந்து நல்ல மாதிரி கொண்டு போணு அப்படின்னு விரும்பல
கண்டிப்பா அப்பில்லா கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து யோசிக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ்சும் மோஸ்ட்டா இப்ப உள்ள பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒர்க்கிங்ல இருக்காங்க அப்ப அவங்க எல்லாருமே அவங்களோட எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தேட்தா அவுங்க சூஸ் பண்ணணுன்னு நினைப்பாங்க யால மனக்கெட்டு இங்க வந்து ரொம்ப இது பண்ணணு பார்த்துக்கணு அப்பில்லா யோசிக்க மாட்டாங்க
வந்து என்ன மாறியான இம்பேக்ட்ட வந்து அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல வந்து ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க நீங்க
நீங்க வந்து இவ்ளோ ஃபீல் பண்றத பாத்தா இனிமே நீங்க உங்க பிள்ளைங்கள அவங்க மாறி இல்லாம வளக் க்கணு அவ்ளதா ஆனா நம்ம வந்து அ ஒருத்தங்களுக்கு வந்து என்ன சொல்றது இது வந்து பரப்ப முடியாது கண்டிப்பா ஒரு விதமான ம க்கள் வந்து இத அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு விதமான பேர் வந்து கண்டிப்பா இத வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க
த்துக்கு முன்னாடி வரைக்கு அ முளகட்ன பயிரு இந்த மாறி விஷ்யங்கள் வந்து ஆ இல்லாம பிள்ள ட்டு இந்த மாதிரியான கேக் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங் இப்போ வந்து அந்த மாறி பழக்கங்கள்
காலத்துல அ அப்போ வந்து அவங்களுக்கு காசும் கம்மியா இருந்துச்சு எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியாத நெலமையில அவங்க இதெல்லா விளைவிச்சாங்களோ அது எல்லாமே எந்தெந்த மாதிரி சாப்பிட முடியுமோ எல்லாமே ஹெல்தியா சாப்ட்டாங்க அப்போ வந்து கெமிக்கல் பெர்ட்லைசருமே கிடையாது ஆனா இப்ப வந்து எல்லாமே ஈஸியா பாண்டு பிடிச்சு நிறைய வந்து ஃபாரின் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இடத்துல இறக்கிட்டாங்க இப்போ கலர் கலரா எந்த ஃபுட் இருக்கோ பேரண்ட்ஸுமே அதுதான் விரும்பி சாப்பிடுறாங்க
இப்போ வந்து செ செல பேரண்ட்ஸ் வந்து ஹெல்த் கான்சியஸா யோசிச்சு இந்த மாறி ஹெல்த் போயிரும்போது மத்த பேரன்ஸ்ஸும் மாறதுக்கு சான்ஸ் இருக்கா ப்ப கொண்டு வறாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு இந்த மாதிரி
எல்லா பேரண்ட்ஸும் மாறுறதுக்கு சான்ஸ் இல்ல ஆனா ஒரு ஒரு சில பேர் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு செல பிள்ளைங்களுக்கு செல
றாய்ட்டு வறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க
ஒரு விதமாக யோசிக்கும் போது பெட்டர் ஆகுறாங்கன்னு தோணும் ஆனா சில பேரை யோசிக்கும் போது பெட்டர் ஆகலைன்னு தோணுது